இருக்குதுங்ளா துங்ளா.
கேக்குது தோழி நல்லாருக்கே. நீங்க நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்க. தோழி சொல்லுங்க தோழி வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா
எல்லாரு நல்லாருக்காங்க உங்க வீட்ல. எல்லாரு நல்லாருக்காங்ளா
எல்லாரு நலம்தோழி சாப்ட்டிங்ளா தோழி!.
ஆ. நா இரவு உணவு இனிமேதா சாப்டணு நீங்க சாப்ட்டீங்ளா
இல்ல தோழி இனிமே தா தோழி அங்க என்னா தோழி
நீங்க சாப்பாடு பாத்தீங்கனா? இட்லி இல்லைனா.
ஆ.
தோசை ரெண்டுதட்டு மதியான என்ன சாப்ட்டீங்க தோழி.
மதிய புதினா பிரியாணி மாரி பண்ணி குடுத்த தோழி ஏ பையனுக்கு ரொம்ப புடிக்கு அதுனால புதியா புதினா பிரியாணி ஆமா தோழி!
அது எப்டி தோழி பண்டறது. புதினால பிரியாணி?
ஆ ஒன்னுல தோழி, நம்ம தக்காளி பிரியாணில்லா போடுறோலதோழி. இது வந்து புதினாவையு, பச்சை மிளகாவயு பச்சையா அரைச்சி வச்சுக்கிட்ட. தனியா அப்பற ஒரு எண்ணெ சட்டில எண்ணெ ஊத்தி குக்கர்லயே டரக்டா பண்ணலா. தோழி எண்ணெ ஊத்தி பட்ட கிராம்பு இலப்பூ அதெல்லா போட்டு. வெங்காய நல்லா பொன்னிற போல வறுத்துங்க. தோழி, இஞ்சி பூண்டு விழுத அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டு விழுத போட்டு அப்ற அந்த வாசனை போற வரைக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி அந்த மாரி ஒரு தக்காளி போட்டா போது அதையு நல்லா வதக்கிட்டு. இந்த நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல. பச்சையா புதினாவு பச்சை மிளகாவு அதையு அதுலயே போட்டு நல்லா பச்ச வாட போற வரைக்கு வதக்கிட்டு மஞ்சத்தூள் அ தனித்தூளு போடலா இல்ல மிளகாத்தூளு போட்டுக்கலா நீங்க கரம் மசாலா தூள் எல்லா போட்டு நல்லா பச்சவாட போற வரைக்கு வதக்கிட்டு உப்பு கல் போட்டுட்டு எண் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க உடுங்க அதுக்கப் அப்பற அரிசிய போடடு கொஞ்சோமா நெய் உட்டு மூடியினா மூணு விசில் விட் ட்டு வந்துட்டா பிரியாணி ரெடி ஆயிடு தோழி நல்லா கொழந்தைக்கு உருளைக்கிழங்கு வறுத்து சாப்பாலா இல்ல முட்ட வந்து வறுவல் பண்ணி சாப்பலா ஆ இல்ல வத்தாப் லாம் அ தயிர்ப்பச்சடி கூட வச்சுக்லா தோழி நல்லா இருக்கும் தோழி ஈஸியாவும் நமக்கு முடிஞ்சிடும்
புரியுது புரியுது தோழி
நல்லாருக்கு ரொம்பவே நீங்க பண்ணி பாருங்க தோழி நல்லாருக்கு ஏன்னா நம்ப ஆஃபிஸ் போனோ எஸ் கூலுக்கு அனுப்புணு பள்ளிக்குலா அனுப்புனா இத ஈஸியா செஞ்சு குடுத்துவுட்டுலா தோழி நம்ப
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நானுமே ட்ரை பண்ணி பாக்ற வீட்ல செய்றதுக்கு சமையலுக்கு எனக்கு ரொம்ப சொல்லுங்க தோழி
ரொம்ப தூரங்றீங்ளா
ஆமா அது ஒரு வி உ வித்தியாசமா எது செஞ்சாலுமே எங்க வீட்ல அத தொறந்து பாத்துட்டு அப்டியே வச்சுருவாங்க சாம்பார் புளிக்கொழம்பு என் மேல அவ்ளோ நம்பிக்க
ஏ நீங்க ஏ அப்டி நெனைக்கிறீங்க எல்லாரு கத்துக்கிட்டா வரோ தோழி எல்லா பாத்து கத்துக்கிறது தானத்தோழி இதுக்காக நம்ம சமையல் பண்ணி கத் கத்துகிட்டா வர முடியு சொல்லுங்க
பேன்டிஸ்
அது ஆ நல்லா இருக்கும் தோழி பண்ணி பாருங்க தோழி நீங்க சாம்பார்லா நீங்க எப்டி தோழி பண்ணுவீங்க
சாம்பாரா
ம்
சாம்பார் பாத்தீங்கின்னா நா தொவரம்பருப்பு இருக்கு இல்லயா தொவரம்பருப் பாத்தீங்கன்னா ஒரு அர மண் நேரத்துக்கு முன்னாடியே நா ஊற வச்சிருவ நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருவ ஊற வச்சதுக்கப் அப்புறமா குக்கர் எடுத்துட்டு அந்த குக்கர்ல போட்டு கொஞ்சமா தண்ணி அந்த பருப்பு முழுகிற அளவு தண்ணி ஊத் துவ தண்ணி ஊத்திட்டு அதுல பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இருக்கு இல்லயா சின்ன வெங்காயத் த சும்மாவே உரிச்சு போட்ருவ நா கட் பண்ண மாட்ட டைம் இருந்தா கட் பண்ணுவ இல்லன்னா டைமுக்கு ஏத்தபடி என்னோட வேலய வந்து மாத்திப்ப
ம் ம்
அதுல பாத்தீங்ன்னா உருச்சி போட் ருவ அதுல ஒரு ஒரு தக்காளி மட்டும் போடுவா அதுல ஆனா மஞ்சத்தூள் நா பஸ் ட்டு எடுத்த ஒன்னே சேக்க மாட்ட பருப்பு நல்லா வெந்ததுக் அப்புறமா எடுத்து நல்லா கடஞ்சிடுவ கடஞ்சிட்டு அதுல பருப்பு நா வேக வெக்கும் போதே பாத்தீங்கன்னா பெருங்காயமு போட்டு கட்டி பெருங்காயமோ தூள் பெருங்காயமோ கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவு போட்ருவ போட்டுட்டு அதுல பாத்தீங்கன்னா மூணு விசில் வெப்ப பருப்பு நல்லா வெந்துரு வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து நல்லா கடஞ்சிட்டு அ என்ன செய்வேன்னா காய்கறி என்னென்ன வச்சிருக்கணோ எல்லாத்தையு நல்லா கடஞ்சிட்டு
ம்
புளியும் மொளகா தூள் இருக்கு இல்லயா தேவையான அளவு மொளகா தூளு
ம்
அது ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா கொதிக்க வெப் ப்ப சாம்பாருக் தேவையான அளவு தண்ணி ஊத்தி அந்த பருப்போடையே நல்லா கொதிக்க வெப்ப கொதுச்சதுக்கு அப்புறோம் பாத்தீங்கன்னா காய்கறி என்னென்ன காய்கறி போட போறோமோ எல்லா காய்கறியுமே வந்து அ நல்லா கொதுச்சதுக்கு அப்றோ போட்ருவோ போட்டுட்டு காய்கறி ஒரு அறவேக்காடு வந்ததுக்கு அப்றோ அதுல உப்பு போடுவ உப்பு போட்டுட்டு காய்கறி போடும் போதே கொஞ்சோண்டு மஞ்சத்தூளுமே அதுல போட்ருவ
சரிங்க
இல்ல காய்கறி நல்லா வெந்ததுக்கு அப்பறமா ம் இது கடுகு ஜீரகோ எ கருவேப்புல மூணுத்தியு வந்து நல்லா தாளிச்சி அந்த சாம்பார்ல வந்து கொட்டிடுவே தாளிக்கும் போதே அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா பெருங்காய தூள் போடுவே தூள் பெருங்காயோ இருக்கு இல்லையா அது போடுவே அது போட்டுட்டு அத தாளிச்சிடுவே தாளிச்சி அந்த சாம்பார்ல கொட்டி ட்டு உடனே நம்ம மூடிர்னூ அந்த சாம்பார தாளிச்சு கொட்ணோனே ஏனா ஸ்மெல்லெல்லா வந்து வெளில போயிடு கருவப்புல போடுவே ஆ கொட்டிட்டு எறக்கி வெச்சோன்னே கொத்தமல்லி எல இருந்தா போடுவே இல்லேன்னா போடமாட்டே
செரிங்க தோழி செரிங்க தோழி
அ நீங்க சமீபத்துலே சுற்றுலாக்குலா போனீங்களா தோழி
இல்ல தோழி நா எங்யு போல தோழி எ பையனுக்கு ஒடம் முடியல சோ அதனால அப்டியே மருத்துவரு மருத்துவரு டாக்ட் இப்டியே போயிட்டு தோழி எனக்கு அ பள்ளியு தொறக்கப்போறாங்க வெயில் வெயிலு ஜாஸ் தியா இருக்கு தோழி அனால அவ்ளவா வெளிலயு நா அனுப்றதுல்ல சாமா சாந்ரோ நேரோ போக வெளில வுட்டு வெளையாட வுடுறது இல்லனா இந்த பூங்காகு அழச்சிட்டு போறது கோவில் அப்டிதா தோழி பண்ணிட்டுருக்கோ
ம் கண்டிப்பா தோழி ஏனா பாத்தீங்கன்னா வெயிலுமே அதிகமாருக்கு நம்பளாலேயே மு டிய மாட்டேங்குது பாவோ
ம்
அ அந்த சின்ன பசங்க என்னதா பண்ணுவே ம் அதுங்களாலயுமே முடியாது அந்த சின்ன பசங்களாலயுமே ரொம்போ கஷ்டோ அதுல இல்லாம போன வருஷ த்த கம்பேர் பண்ணும் போதே இந்த வருஷோ அ
ரொம்ப ச் ஆமா தோழி கண்டிப்பா தோழி பதினொரு மணிக்கு மேல வெளில போ முடில பதினொர் மணி என்னா பத்து மணிக்கே போ முடில தோழி ஆனா அந்த நேரோ தா பாத்து எதாது வேல வருது வாங்குற மாரி இருக்கு எதாவது போயி இப்டியே தா தோழி போது ரொம்ப கஷ்டமா தா இருக்கு வேற வழி இல்ல போற மாரிதா இருக்கு
ஆமா அதுவு இந்த வெயிலு காலோ எப்படா முடியுனு இருக்கு
ம் ஆமா தோழி மழ வந்தாலு கஷ்டோ வெயிலு வந்தாலு கஷ்டோ தா
ஆமா இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக் முன்னாடி நல்லா மழ பேஞ்சுது செரி ஒருவேள இனிமே வெயில் அடிக்காதோ நெனச்சா மறுநாள்ல ருந்து வெயில் நல்லா பொழக்க
கொளுத்தி எடுத்துட்டு ம் கரெக்ட் தோழி மழ பேயுதுன் தா தோ பேரு தோழி ஆனா வந்து வெயில் அடிச்சா அப்டியே மாறிடுது மழ பெஞ்சதுக்கான அர்த்தமே இல்லாம போயிடுது
அர்த்தமே கெடையாது ஹீட்ட எல்லாமே கெலப்பி விட்டுறுது
ம் ஆமா தோழி கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சாம்பார் வந்து நெறையா சாம்பார் தோழி நா எப்டி வெப்பேன் சொல்லட்டுமா தோழி கேக்குதுங்களா கேக்குது நா சொல்லுவ தோழி சாம்பார் எப்டி வெப்பேனு ஒன்னுல தோழி நானு உங்கள மாரிதான் துவரம்பருப்பு அது கூட மஞ்சத்தூளு ஆ போட்டு அது கூடவே சேத்து நா பெருங்காயத்தூளு ஆ போட்டு வேக வெச்சு ஆ வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு வேக வெச்சுருவேன் தோழி ஒரு நேரம் இப்டி பண்ணுவேன் அப்டி இல்லையா வெரும் துவரம்பருப்பு ஆ மஞ்சத்தூளு பெருங்காயத்தூளு போட்டு வேவ விட்டு அதுக்கப்ற வந்து வெங்காய தக்காளிலா நானு வதக் குவே தோழி சும்மா லைட்டா வதக்கி சின்ன வெங்காய தா போடுவே வெங்காய தக்காளி ம் வதக்கி அது கூட சேத்து முருங்கக்கா கத்திரிக்கா அதெல்லா போட்ணுனா அதையு சேத்து வதக்கி அதுக்கப்றோ பருப்புலா வெந்ததுக்கப்பறமா ஓ வா அதுக்கூட உப்பு கல்லு போட்டு இப்ப புளித்தண்ணி கரைச்சு வெச்சிருவே உப்பு கல்லு போட்டு ம மொளகாத்தூளு காரத்த எடுத்துக்க மொளகாத்தூளு போட்டு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வுட்டுட்டு இத தனியா வறுத்துருக்கனு தோழி வெங்காய தக்காளி முருங்கக் கா கத்திரிக்காலா ஆ கொதிக்க போதே அதுல எடுத்து போட்ருவே தோழி கொட்டிடுவே தோழி அதுல பருப்பு வெந்துக்கிட்ருக்குல கொதிச்சுகிட்ருக்குல அதுல எடுத்து கொட்டிட்டு ம் உப்பு கொள்ளுக்கு அதுக்கு தகுந்த மாரி போட்டுட்டு ம் நா புளித்தண்ணியு ஊத்திடுவே தோழி புளித்தண்ணியு ஊத்திட்டு பச்ச மொளகா இருக்குல தோழி
ஆமா
ஆ அ காஞ்ச மொளகாவு நா போடுவே மெளகு ஒன்னு போடுவே இதுல ஒரு நீங்க வந்து கொதிக்கவு விடலா அப்டி இல்லையா ஒவ்வொரு நேர மணி ஆயிட்டு அப்டின் சொல்லிட்டீங்கனா நா ஒரு ரெண்டு விசில் விட்டு எறக்கிடுவே தோழி அது ஒங்களுக்கு தண்ணியாலா இருக்காது திக்காவு இருக்கு அதே சமய வாடையாவு இருக்கு அதே சமய நல்லாவு வெந்துருக்கு தோழி வெந்ததுக்கு அப்றோ லாஸ்டா நா என்ன பண்ணுவே பச்ச மொளகாவ கீன்ட்டு அப்டியே பச்சையாவே போட்ருவே தோழி அது ஒரு வா அது ஒரு வாடையா இருக்கு டேஸ்ட்டு நல்லாருக்கு உங்களுக்கு சாப்புடவு ரொம்ப நல்லா இருக்கு தோழி நீங்க ஒரு ஒன்ர கப்பு கூட பருப்பு போட்டு வெச்சிங்கனா அதனோட டேஸ்ட்டு ருசி வந்து ரொம்ப நல்லா இருக்கு தோழி ஈஸியாவு உங்களுக்கு முடியு கேஸையு மிச்ச பண்லா தோழி நீங்க அது ஒரு நாள் வேணா நீங்க மட்டு சாப்புட்றதுக்கு வேணா பண்ணி பாருங்க ஏனா வீட்ல எல்லாரு புடிக்காது அப்பிட்லா சொல்லுவாங்கன் சொல்றீங்ள அதுக்காக சொல்றே நீங்க என்ன தனியா பண்ணி பாருங்க ரொம்ப ஈசியா இருக்கு தோழி சட்டுன்னு முடிஞ்சிரு தோழி உங்களுக்கு
புரியுது புரியுது நா மட் டு இருந்தனா ட்ரை பண்ணி பாக்குறே ஆ முக்கவாசி நா மட்டு இருந்தனா நா சமைக்கவு மாட்டே சாப்புடவு மாட்டே இருந்தாலு நீங்க சொல்லிருக்கீங்க இதுக் க்காகவே நா தனியா இருந்தனா இத ட்ரை பண்ணி பாக்குறே நல்லா இருந்ததுனா கண்டிப்பா ம்
கண்டிப்பா பண்ணுங்க நீங்க சொல்ற மாரி அந்த பெருஞ் சீரகமு போட்லா தோழி ஒன்னு தப்பில்ல நா லாஸ்ட்டா வடக தாளிச்சு போடுவே அது ஒரு வாடையா இருக்கு அப்டின் சொல்லிட்டு
ம் எனக்கு என்னமோ சாம்பாருக் க்கு வடக தளிச்சா புடிக்க மாட்டிங்கிது மத்தப்படி மீன் கொழம்பு ஆ புளிக் கொழம்பு இதுக்குலா வந்து வடக தாளிச்சா நல்லாருக்கு சாம்பாருக்கு வடக தாளிக் க்கு போது அந்த ஸ்மெல்லு எனக்கு புடிக்க மாட்டேங்குது
ஒங்களுக்கு புடிக்கல புடிக்கல சாம்பார் எல்லா சாம்பாருக்கு பண்றதில்ல த தோழி இந்த வெண்டக்கா சாம்பார்லா வெச்சி வெறு வெண்டக்காலா போட்டு சாம்பார் வைக்கிறோல வெறு கடுகுதா தாளிச்சி போட்றது ம் இந்த முள்ளங்கி சச் சவ்லா போட் டா வடவ போட்டு வச்சா கொஞ்ச நல்லா இருக்கு தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி‌ நீங்க சொன்ன மாரியே நா செஞ்சி பாக்றே நமக்கு ஒதுக் கப்பட்ட நேரம் பாத் தீங்கன்னா முடிஞ்சிருச்சி நம்ம பிறகு வேற ஒரு இணைப்புல பாப்போ தோழி நன்றி தோழி
நன்றி தோழி